கேக்குதா
கேக்குதுங்க ஹலோ
எப்டி இருக்கீங்க அ கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நான் நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க
நானாங்க இதோ வண்டி ஓட்டிட்டுருக்கேன்
ம் ம்
ம் நீங்க
நான் இப்ப தான் சும்மா ஒக்காந்துன்னுருக்கேன்
உக்காந்துட்ருக்கிங்களா ஓகே ஓகே ம் அதாவது வண்டி ஓட்டிட்டு வரும் போது நறைய பேர பாத்த ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க
அப்பறோம்
அப்றமா நான் தான் தூக்கிவுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்றமா தண்ணி வாங்கி தந்துட்டு அப்றோ ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி தந்தேன்
பார்றா
ம் ம் அப்றோம் அவுங்க அப்றோம் என்னாச்சு அப்றோம் ஜாலியா போயிட்டாங்க ம் ம்
ம் ம் இந்த மாதிரி வேலம்மாள் நாங்க படிச்சின்னு இருக்கும் போது அங்கிருந்து கால் ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு வந்து வரும்போது அ அம்மா கூட வந்திருந்தேன் ஒரு ஒருத்தவுங்க வந்து பைக் ஓட்டிட்டு வந்துருந்தாங்க ரெண்டு பேரு அ டபுள்ஸ்ஸு என்ன நெனச்சு ஓட்டின்னு வந்தாங்கன்னு தெர்ல செம்ம ஃபாஸ்ட்டா வந்தாங்க எதுக்கு அதுவும் ஒன்வே ஒன்வேல தான் வந்திருந்தாங்க அப்டியே ஃபாஸ் ட்டா வராங்க வந்துன்னு இருக்கும் போது ஒரு ஆன்ட்டி யூட்டன் பண்றன்ட்டு யூட்டன் பண்ணும் போது ரெண்டு பேரும் மோதி டக்குனு மோதி அப்டியே இடிச்சி ரெ ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க அது யாரோ ஒருத்தங்க எறந்துட்டாங்கன்ற மாரிதான் சொன்னாங்க ஆனா தெர்ல
சூப்பருங்க யாருங்க அவுங்க ஏ இப்டி பண்ணாங்க எந்த எடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுங்க
முகப்பே
முகப்பேரா ஓகேங்க ஓகேங்க சூப்பர் பாத்து ஓட்டணு வண்டிய
ஆமா அதுவு இந்த ஒன்வேலல்லா ரொம்ப பாத்து ஓட்டணு
ம்
ஏன்னா யார் யாப்டி எந்த வேல வருவாங்கன்னே தெரியாது
ம்
ஒன்வேன்ற பேருதாருக்கு ஆனா யாரு ஒழுங்கா ஒன்வேல வரமாட்டாங்க
அதுதாங்க டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணனு இப்பல்லா யார் ட்ராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்றா
நம்ப இஷ்டத்துக்கு ஓட்டறாங்க ஹெல்மெட்ல்லா போடுங்கண்டு சொன்னாங்க யாரு ஹெல்மெட் போட்டு ஓட்ட மாட்டாங்க
அதேதா என்னா பண்றது பாவோ அதனால ஆக்சிடென்ட் நெறைய நடக்
ம் சின்ன பசங்களுக்கு சோசியல் புக் க்ல வந்து எக்கனாமிக்ஸ் சியோசியல் எக்கனாமிக்ஸ்சா சிவிக்ஸ்ல வரு இந்த மாத்ரி டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு அப்டி இப்டின்ல்லா ஆனா நமக் சொல்லிக் குடுத்த அளவு கூட பெரியவங்களுக்கு சொல்லி தரல
ஆமாங்க கேட்டா அனுபவோன்வாங்க ஆனா தொன்னு பண்ணிருக்க மாட்டங்க
த்தாதா பெரியவங்குளுக்குன் தெரியு
ஆமா அவுங்க சின்னவங்களுக் சொல்லி தருவாங்
ஒவ்வொரு அர்த்தோ இருக்கு அது யாருக்கு தெரிய மாட்டேது
யாருக்குமே தெரிய மாட்டேங்கிது புரிஞ்சுக்கவு மாட்றாங்க
ம்
ம் ஒன்னு பண்ண முடியாது என்னா பண்றது அதுக்கப்பறமா என்ன ஆயிட்ச்சு அதா ஃபுல் மீல்ஸ் சாப்ட்டுட்டு அதுக்கப்பறமா ரெனால்ட்ஸ்சு ஒன் எய்ட்டி டிகிரி டர்ன் பண்ணாங்க டர்ன் பண்ணம்போது லைட்டா ஸ்பார்க் ஆயிச்சு முட்டி தேச்சு ரோட்ல
அப்றோ
முட்டி ரோட்ல தேய்ச்சு ஸ்பார்க்குருவாகி அந்த ஸ்பார்க் வந்து டீ கடையில ஒருத்தர் வந்து நெருப்பு தேடிட்ருந்தாரு சிகரெட்ட பத்த வெக்கனு அந்த ஸ்பார்க்கு அந்த சிலு சிகரெட்ல போய் பட்டு பத்திகிச் ஒடனே அவரு அங்கருந்து ஆ தேங்க்ஸ் பா அப்டின்னாரு இவரு ஆ தேங்க்ஸ்னே அப்டின்னாரா அவ்ளதா அ ஒன் எய்ட்டி டிகிரி டர்ன் ரோட்ல பண்ணது உம் இதெல்லா வந்து எங்க பிசிக்ஸ் மாஸ்டர் வந்து சொல்லுவாரு க்ளாஸ்ல வன்ட்டு அப்புறோ அவர் வந்து ஸ்பிளண்டர் பைக்ல வந்து அதிவேக ஸ்பீட்ல போவாரா திடீர்ன்னு ஒரு நாள் என்ன பண்டாரா திடீர்ன் முழுகிட்டாரா பைக் ஒன் எய்ட்டி டிகிரி அப்வேர்ட்ஸ்ல ஏறிட்ச்சா ஒரு வீல்ல ஓட்டிட் இருந்தாரா ஊருக்குள்ள எல்லா கேட்டாங்களா என்னாப்பா ஒரு வீல் தா இருக்கா இன்னொரு வீல் இல்லையா அப்டினு அதாவது எப்பவுமே பிசிக்ஸ் தா எல்லாமே வாழ்க்கைல அந்த பேலன்ஸ் சார் எப்பவுமே பேலன்ஸா இருப்பே அப்டினு எங்க கிட்ட சொல்லிட்ருப்பாரு அப்பொறமா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ பேரலல் ஆப்ரேஷன்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு எதோ ட்ரெயின்ல ஏறுனாரா ஒரு நாளு ட்ரெயின்ல ஏறி போயிட்ருக்கும் போது அவரோட ஸ்டூடண்ட் வந்து ப இன்னொரு சைடு சைட்லயே போற ட்ரெயின்ல வந்து இன்னொரு ட்ரெயின்ல வந்து ஏறிட்டாங்களா மாத்தி ஸ்டூடண்ட்டு ஒடனே வெளில ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல போயிட்ருக்கும் போது பா த்தா அங்க சார் ஓட ஸ்டூடண்ட் சார் என்ன சார் அந்த ட்ரெயின்ல இருக்கீங்க அப்டின் சைட்ல பாத்து பேசுனாங்களா ஒடனே சார் சொல்றாரா தம்பி மாத்தி ட்ரெயின்ல ஏற்ட்டீங்க ஒரு ஜம்ப் பண்ணுங்க கமான் அப்டின்னாரா ஒன்னே அந்த பேரலல் ஃபோர்ஸ்ல வந்து அந்த ரெண்டு ட்ரெயினு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்ருக்கும்போது அந்த தம்பி ஜம்ப் பண்ணாரா ஒடனே அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணி எவ்ளோ வெலாசிட்டில ஜம்ப் பண்ணாரு எங்களுக்கு டெரவேஷன் எடுத்தாரு இந்த மார்லா எடுப்பாரு புதுசு புதுசா எடுப்பாரு அப்றமா ஒரு நாளு இன்னா ஆயி ச்சு நாங்க வந்து பி டி பீரியட் ஆடிட்டு டயடாயிந்தோ கிளாஸ்லயே இருந்தோ அதனால என்னா பண்ணோ லேட்டா போயிட்டோ ஃபிசிக்ஸ் லேபு ஃபிசிக்ஸ் லேப் லேட்டா போனோ ஃபிசிக்ஸ் லேப் லேட்டா போனனால என்ன ஆயிச்சு முட்டிப் போட வச்சார் எல்லாரயு முட்டிப் போட வச்ட்டு சந்திரனை தொட்டது யார் அப்டின்னு ஒரு பாட்டு‌ இருக்கு அன்னக்கி அசம்ப்ளில பாடி காம்ச்சாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்டின் பாட்னாங் க ஆனா எங்கள முட்டி போட வச்ட்டு சந்திரனை தொட்டது யார் ஃபிசிக்ஸ் சாருன்னு எங்கள சொல்ல வச்சாரு அந்த மாரி பலவித சேட்டைகள்லா பண்ணாரு அதுவு எப்பவ்மே எங்க கிட்ட ஒன்னு சொல்றது என்னனா சார் கொஞ்சோ வேற மாரி ஏங்கிட்ட கொஞ்சொ பாத்து நடந்துக்கோங்க அதாவ்து சார் எப்பவுமே நவும்பர் தேட்டி ஃபஸ்ட் அன்னக்கி அ இது நத்து வாராமா இல்ல சாரி நவும்பர் டொன்ட்டி டூ சாரி நவும்பர் டேட்டி டூ நவும்பர் டேட்டி டூ அன்னக்கி அவுர் வந்து வேல்ட் டான்ஸ் சாம்பியன்ஷிப் ப்ரோகிராம்ல பாட்டிசிபேட் பண்ணுவாரா அதுல வந்து வேர்ல்டுக்கு இது ஃபஸ்ட்டு கப் அடிப்பாரா டான்ஸ் இதுல அதுல அந்த ரொட்டேட்டவரே சுத்தி சுத்தி எங்ககிட்ட காட்டுவாரு எங்க ஃபிசிக்ஸ் சாரு அதாது எப்பவ்மே அவரு அவர பத்தி வெளில யாராச்சு கேட்டா எப்பொமே அவர் பேர ஃபஸ்ட்டு சொல்ல கூடாரா த கிரேட் அப்டின் சொல்லனுமா அடுச்சு கூட கேப்பாங்களா சொல்லக் கூடாதா ரத்தோ வருமா ரத்தோ ஒரு சொட்டு கீழ சொ ட்டும் போது அப்பதா சொல்னுமா த கிரேட் கணேஷ் ஃபிசிக்ஸ் சார் அப்டி
அது செரி அவரு சொன்னாரே ஞாபக இருக்கா ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டிக்கு என்ன சொல்வாரு டிஃப்ட்டு வெலாசிட்டி
ஆ ஆமாங்க பலவிதங்க சேட்டக்காரர் அவுரு ஆமாங்க ஆமாங்க பல ப ல இது பண்ணுவாருங்க எங்க ஃபிசிக்ஸு அவர் பண்ணாதது ஒன்னூல்ல அதுனால நா டொல்த்துல என்னாயி கடுப்பாயி என்ன பண்டேனா அவுரு கஷ்டப்பட்டு ஸ்மார்ட் போட்ல வந்து டெரவேஷன் எழுதி வச்சிர்ந்தாரு அவுர் வந்து எதோ ஒரு ஆப்ஷனத் தெரியாம டச் பண்டாரு அதுல எஸ்ஸா நோவான் கேக்கு எஸ்ஸு குடுத்தா மொத்தமா போயிரு சேவ் ஆவாம ஆ நோ குடுத்தா தா தப்பிக்க முடியு எல்லாருமே நோ குடுக்க சொன்னாங்க நா மட்டு எஸ் குடுக்க சொன்ன என்ன நம்பி அவுரு எஸ்சு குடுத்தனால மொத்தமா போயிச்சி எழுதந்து யாருமே காப்பியு பண்ல சோ அவுரு என்ன என்ட்ட வந்து சாஃப்ட்டா சொன்னாரு வாப்பா தம்பி உன்ன பிராக்டிக்கல்ல வெச்சு பாத்துக்கறே அப்டின்னாரு
ம் இதே மார்தா வந்து எங் க இதுல வந்து ஒருத்தவங்க பண்ணுவாங்க எங்க கெமிஸ்ட்ரி ச மேமின்ட்டு இந்த மாரி நெறைய அ பேசக்கூடாத வார்த்தைங்கல்லா பேசுவாங்க எது அன்னெசசரியான வேட்ஸ் எல்லா பேசுவாங்க தே ஆ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசவே கூடாத வார்த்தைங்களா அவங்க பேசுவாங்க ரொம்ப காண்டாகு ஆனா ஒரு தறவ இந்த மார்தா அ போரு மோரோசெலி கேட்டுன்ற ஒரு சம் இருக்கு அந்த சம்முக்கு வந்து எனக்கு எதுவ்மே புரியல அதனால போய் கேட்ட உனக்கு புரியிலையா ஆனா இப்பதான் நடத்துனே இந்த மயிர்ல்லாம் பண்லாமா அப்டி இப்டின்ட்டு் ஆ கத்த ஆரம்பிச்சாங்க கத்திட்டு அ உள்ளே வந்து விட்டுட்டாங்க அ அப்பறோ நா வந்து எதுக்கு தானா கேட்டணோ ஒழுங்கா அமைதியா இருந்திருக்கலாமே ட்டு அப்டியே உக்காந்திந்த திடீட்டு பாத்தா கூப்டே நீ வா நா உனக்கு சொல் தரே அப்டின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேம் அப்டின்ன எல்லாரு முன்னாடி அவங் கிட்ட அப்டி சொல்டேனா அவங்களுக்கு ஒரு மாரி அசிங்கமா ஆயிச்சு நீ வா நா உனக்கு கத்து தரே அப்டின்னாங்க அ அப்பறோ போயிட்டு போர்ட்லே நி நி நி நிக்க வெச்சு ஒன்னொன்னா கத்து குத் தாங்க இந்த மாரி சம் இப்டிதா வரு இப்டிதா போகணுன்டு அப்றோ அந்த அதுல உக்கான்ட்டு ஒரு ஸ்டரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு சுத்தமா தெரியாது பேஸ்லந்து சொல்லி் குடுக்குறே கேளு அப்டின்னாங்க அப்பறோ பேஸ்ல இந்து சொல்லி குத் தாங்க இது பண்ணாங்க அப்பறமேட் என்ன பாத்து சொன்னாங்க இரு நா உன்ன வந்து பிராக்டிகல்ல பாத்துக்கறே அப்டின்ட்டு ஆனா பிராக்டிக்கல நா அவங்களால ஒண்ணு பண்ண முல்ல நா நல்லா பண்டே அ நல்லா எச் என்ன எப்டி குடுத்தாலு நா வந்து தெளிவா எழுதனுன்ற மாரி தெளிவா எழுதிட்டே அதனால அந்த மேமால ஒண்ணு பண்ண முல்ல சேரி அப்டின்ட்டு நானு விட்டே அப்பறமேட்டு பாத்த செரியா அது அவங்களு விட்டாங் ஆனா ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர்னு ஒர்த்தர்ருப்பாரு எங்களுக்கு என்னன்னென்னாளா கலாய் பார்னா அவுரா
ம்
அ மத்தவங்கள சிரிக்க வெக்காம இருக்க முடியாது அந்த மாரி டைப்பாவே அவுரு இந்த மார் தா நா பண்ணாரு ஏ லெவன்த் தா அந்த இது லெவன்த்ல வந்து எங்களுக்கு அந்த ரூம்ல கிளாஸ் ரூம்ல வந்து ஜன்ல்லா இருக்கு அந்த ஜன்னலாண்ட போயிட்டு கேர்ள்ஸ் தனியா பாய்ஸ் தனியான்ட்டு பிரிச்சு வெச்சிருப்பாங்க அது பிரிக்கு மோது நடுவுல வந்து ஒரு ஜனல் இருக்கு அந்த ஜனல் வந்து ஓபன் பண் ஓபன் பண்ணுவாரு ரெண்டு சைடு இந்த மாரி ஸ்ல ஸ்லைடிங் போற மாரி அதுல வந்து அ நாங்க எங்க கேர்ள்ஸ் சைடுக்கு ஸ்லைடிங் பண்ற மாரி நாங்க ஓபன் பண்ணி வெச்சுப்போ அவுரு வந்துன்னா பண்ணுவாரு ஒரு ரெண்டு நிம்ஷோ நிக்கிறதுக்காக அவருக்கு காத்து வர்னுன் இந்த பக்க வந்து ஸ்லைட் பண்ணி அப்டி உட்ருவாரு எங்களுக்கு ஒரு மாரி காண் டாகு இந்த மாரி தொடர்ந்து பண்ட்டேந்தரா நா வந்து நின்னு சொன்ன எதுக்கு சார் சும்மா சும்மா நிக்கு இந்த மாரி ஸ்லைட் பண்ட்டேருக்கீங்க அப்டின்னாரா ஆ செர் மேம் அ அவரு சொன்னாரு ஏ லூசு ஒக்காரு அப்டின் சொன்ன சொன்னரா நா சொன்ன உங்குளுக்கு அதே தா சார் சொல்ற அப்டின்னேனா அவுருக்கு ஒரு மார் அசிங்கமாயிடுச்சு
சரிங்க அந்த மார் தாங்க அய்யோ இங்க வேற அவருக் வேற ஃபுல் மீல்ஸ்கு பான்ட்டே காசு வேற அவருக் கட்னு சொல்லு பாக்குனு ம் அப்றோ பேசுற பாய்
ஏ